ஹலோ
ஹலோ வணக்கம்மா
க்கங்கமா நல்லாருக்கீங்களா
உம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்கமா சாப்ட்டீங்களா
சாப்ட்ட நீங்க நானு வெண்டக்கா பொரியலு
ஆ
சோறு உருளக்கிழங்கு
உம்
பொடிசா பண்ணி பொரியல் மாரி பண்ணி அதே குழம்பு மாரி செஞ்சு சாப்ட்டோ
அப்டிங்களா எப்டிங்கமா அது செய்றது சொல்லுங்கமா உருக்கிழங்கு குழம்பு
அது இப்பதா சொன்ன அந்தம்மா கிட்ட வேற டாபிக் மாத்தி சொல்லட்டுமா
ஆ சரிங்கம்மா நீங்க பிசினஸ் எல்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா
ஆ
ஆ பிஸ்னஸ் பத்தி சொல்லுங்கமா எப்படி பிஸ்னஸ்க்கு எப்படி எடுப்பீங்க ஆ என்னல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க ஆ
ம் எது வேணாலு பண்ணலா
ஆ
இது நாங்க வந்து துணி தா தேர்ந்தெடுத்தோ
ஆ சரிங்கமா
எதுக்காகன்னா இது வந்து கொஞ்ச அழுகியோ இது பண்ணியோ போகாது
ஆ ஆ அ
உப்பு க்காயோ ஜூஸோ அந்த மாதிரி இருந்தா இருந்தா கொஞ்சம் கா காய் வி கொஞ்ஜோ சேல்ஸ் ஆகி மீதி நிக்கறதெல்லா வந்து வேஸ்ட் ஆயிடும் இல்லயா
ஆமா கண்டிப்பா
இது லாபத்துக்கு வித்தாலும் மிச்சம் நஷ்டத்து கொஞ்சம் லா சரியாக சேல்ஸ் ஆகலன்னா அது நஷ்டத்துக்கு காட்டு கொடுப்போ
ஆமா
அதனால அத சூஸ் பண்ணல இது வந்து துணி வந்து
ஆ
அழுகாமா இது பண்ணாமா
எப்பவுமே இருக்கும் எப்பவுமே கெட்டு போகாத ஒரு பொருள் நம்ம என்னைக்கு வேணுணா வித்துக்கலா
வித்துக்கலா அதனால நாங்க இத சூஸ் பண்றோம் அதனால எடுத்துடு வந்து பிஸ்னஸ் செய்வோ
என்னங்கமா புடவ விக்கிறீங்களா பாவாடைங்களா நைட்டியா ப்ளவுஸ் பீட்டுங்களா எந்த மாரி விக்கிறீங்கம்மா
பொடவையு விப்போ நா வந்து சேரீ மாத் தந்ரோ சேல்ஸ் பண்ணிட்ருந்தே அப்போ
அ
வேற கடைலல்லா பாவாட அதெல்லா பசங்கள்லா பாவாட எல்லாமே விக்கிறாங்க
அப்படிங்களா சேரீனா என்னென்ன மாரி வெரைட்டி எல்லா போடுவீங்மா என்ன கம்பெனி இதெல்லா இருக்கு உங்க கிட்ட
கம்பெனியெல்லா நா அந்தளவுக்கு பெருசாக ஒன்னு டெவலப் பண்ணி எடுத்தது கெடையாது தெரிஞ்ச இந்த சின்ன கடைல சிப்லா தா நா செய்வே அப்பல்லா அப்பல்லா ஹாசிக பொடவ
அ அ
அப்பறமா ஒர்க்கு
அ அ
அந்த மாரி இருந்துச்சு இப்பல்லா நவீனமா ரொம்ப டிசைன்னால வந்துடுச்சு
ரொம்ப ரொம்பங்ம்மா
ஆமா முன்னல்லா நெட்டு இருந்து ஆனா பழைய மாடல் தா திருப்பி வருது
ஆமா ஆமா
காலத்துல இருந்ததே தா திருப்பி திருப்பி மாத்தி தர்றாங்க எக்ஸ்ராவு சேத்து ரொம்ப டிசைனா அழகாக தர்றாங்க
ஆமா ஆமா ஆமா ஆமாங்ம்மா
பத்து பேரு ஆய்வு பண்ணாங்க இப்போ ஆயிரம் பேரு ஆய்வு பண்றாங்க
கண்டிப்பாங்ம்மா இப்ப வந்து எப்டி ஆயிடுச்சுனாங்ம்மா போட்டி நெறைய ஆயிப்போச்சு ஆ நீ தயார் பண்ணுவியா நா தயார் பண்ணுவியே நீ கம்மி வெலைக்கு குடுப்பியா நா கம்மி வெலைக்கு குடுப்பியான்ற மாரி போட்டிகள் ரொம்ப அதிகமாயிடுச்
ஆமா தரமாவு இருக்குது
ஆமா
ம் ரொம்போ உன்னு அதிகமாகவு ரெடி பண்ணி தராங்க
ஆமா ஆமா
அவுங்களுடைய திறமைகள் எல்லா வெளிநடப்பு காட்டிக்கிறதுக்கு இப்பொரு படிப்பினை மூலமாவே எல்லாமே வெளில வந்துச்சு
ஆமாங்கமா இப்போ என்ஜினியரிங்லே வந்து ஆ அதுக்கான டெக் ஸ்டைல் டிசைனிங் அன் டெக்னாலஜினே என்ஜினியரிங்லே வந்துருக்குதுங்மா
அதா படிப்பினிலே எல்லாமே வந்துர்ச்சி
ம் ம்
தா
அதுதா ஆ
டிசைனர்னு வந்துருக்குது இல்லையா இன்ஜினியர்ல இ பில்டிங் டிசைனர் தனியா அது வேற கட்டிட டிசைன் இது ரொம்ப நா எல்லா வசதியு நல்லா அழகா நீட் பண்ற மாரி அழகா வருது
அதுதாங்மா அதுதா ரொம்போ ரொம்போ வந்துட்ருக்குதுங்மா
ஆமா டிசைனு அதே மாரி டிசைனு பொடவ டிசைனு அதே மாரி நெறைய நானா நீ போ கணக்குல
ஆமா
ஜனங்களோட திறமைகளல்லாம் வெளில கொண்டு வந்துட்டாங்க முழுமையா காட்டிக்கிறதுக்கு இது ஒரு ஒத்
இது ஒரு வாய்ப்பு ஆமா ஆமா ஆமா ம்
அதே மாதுரி காட்டிக்கிறாங்க
ஆமா ஆமா ஆமாங்மா
ஆமா நல்லது தா ரொம்ப நல்லது தா
ரொம்போ ரொம்ப நல்லதுதாங்ம்மா வேற என்னல்லா விக்குவிங்மா
வேற சேரீ மாத்திரம் தான் நெறைய
ம்
டிசைன் அப்போ வந்து டிசைன் அறிமுகமாகல ஜனங்களுக்கு
ஆமா
அப்போ நார் டிசைன் டிசைன் நல்லா எடுத்துட்டு வர புட்டா சாரி
ம் ம் ம்
அது வந்து ஒர்க்ல மயில் மாதிரி முந்தி வரத்தவ்ள
ஆ ஆன்
ஆம் முன்னால பொடவ கட்ற பின் பண்ணி அந்த எடத்துல வர மாரில்லா டிசைன் பண்ணி
ம்
வரூன் நான் செலக்ட் பண்ணி கொண்ட் வந்து வித்துடுவே
மா இப்பவு விக்கிறீங்ளாங்மா
இப்ப இல்ல இப்பவும் சைஸ் சொன்னா தெறமயாதா செய்வேன் நா வந்து என்ன அந்த அளவுக்கு யாரும் விட்டு வைக்ல ஆமா
சொல்லுங்க யாரையுமே இது பண்றது இல்ல இல்லங்மா
ஆமா எனக்கு அந்த அதிர்ஷ்டமில்ல வெளில வந்து
ம்
அந்த தெறமைகள்லா வெளில காட்ணும் செய்னுன்றதுக்கு எனக்கு
ம் இது இல்ல
அதுகுல்லா வேற வழில எல்லா நானு கொஞ்ச இது பண்டு
ம் ம் ம்
சமாளிசிட்டு போயிட்டே இருக்றேன் அப்டி
தே உங்ளுக்கு எத்தன கெழந்தைங்கமா
எனுக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் எல்லாருக்கு கல் ஆ கல்யாணம் பண்ணி கிட்டாங்க புள்ளைங்களும் இருக்கிறாங் பேரம் பேத்திங்களும் ஆறு பேரு இருக்காங்க
ஆறு பேர் இருக்றாங்க ம்
பெணுக்கு ரெண்டு பையன்ங்களுக்கு ரெண்டு ரெண்டு
ம் ம் ம்
ரெண்டு பேத்தி நாலு பேரனுங்க இருக்கிறாங்க
அடே சாமி அப்ப குடுத்து வச்சவங்க தா அவங்கள பாத்துக்கறதுக்கு எத்தன பேர் இருக்
மூணு பேருக்கு ஆறு பேரு டபுள் ஆய்டாங்க
அதுதா அதுதா ம்
எல்லாரு இருக்குறாங்க
அ சேரி சேரி சேரிங்கமா பேர பேத்திங்க தாங்மா ரொம்ப வந்து ஆ பாட்டிய தாங்குறதுல இதுவாருக்கறது ஆ பசங்ள விட
ஆமா அவுங்க கிட்டயே இருந்து வளக்குறாங்க இல்லியா
ஆமா ஆமா
ரொம்ப ஃபிட் ஆய்டுவாங்க
ஆ
தூரமா இருக்கறவங்க என்னிக்கோ ஒரு நாள் பாக்கறதுனால கொஞ்ச தா
ரொம்ப பாசோ ஆய்டுது ரொம்ப ரொம்ப கொஞ்ச ஆரம்பிச்சிறாங்க
ஆமா கிட்டே இந்தாத கொஞ்ச ஆரம்பிப்பாங்க கிட்டே இருக்றவங்க மாத்ரந்தா
அ அ
ஆ அதோடய நல்லது கெட்டது சுபாவங்கள எல்லா அனுபவிச்சிட்டு வருவாங்க இல்லியா
ஆமா ஆமா ஆமா
தின்னுவாங்க வதையு தின்னுவாங்க பேச்சு பேசுவாங்க
ஆமா அதெல்லா இல்லாம எப்டிங்மா வளக்க முடியு நீங்க வளத்துருப்பிங்ளா விட்டாதா வேல ஆகு
ஆமா அடி அடிக்ற அடிச்சாதா அதுவு நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கிறதுக் அடிச்சும்தா வளக்க முடியு அதுக்கு என்ன பண்றது
ஆமா ஆமாங்கமா அடிக்கிலனா எங்க போய் இப்ப இருக்கிற பசங்க மதிகிதுங்க
ம் ம்
அடிச்சா திருப்பி அடிக்க வராங்க அதுவு உங்க உங்களயாது நாங்கலா மதிச்சு வளந்தோ
ஆமா இப்பிக்கிறவங்க அது கூட கெடையாது
அது கூட கெடையாது அட்சா நீ என்னா அடிக்கறது நானு திருப்பி அடிப்பே
எங்க பைய பேர்னே ஃபோன் வச்சுக்குனு
அ
வச்சுட்டு ஒரு பத்து கூச்சல் போட்டதா பேர் வச்சு கூப்ட்டதா அது பத்து பேரு கூட துல போய் கிட்ட போய் ஒரு அடி போட்டு சொல்றதுக்காக கே க்லனாதா மதிக் திரும்பி பாக்குது அந்த அளவுக்கு அந்த ஃபோன்ல போயி
அ அடிமை ஆயிட்றாங்க
ஆயிட்றாங்க திரும்பியே பாக்க மாட்டன்றாங்க கூப்புட்றாங்களா இல்லயான்னு கூட கவனிக்க மாட்
கவனிக்க மாட்டேன்றாங்க
அந்த அளவுக்கு அது அது மேல விருப்பமா பாக்குறாங்க அவங்க இப்பவே
அதுதா அதுதா அதெல்லா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கமா ஃபோன் இல்லன்னா உலகமே இல்லைன்ற மாரி ஆயிடுச்சுங்ம்மா
ஆமா அந்த காலத்துல நாங்க போய் சினிமா தேட்ரில போய் சினிமா பாக்கணுன்னா ஒரு ஒரு வார தவம் இருக்கணு
ம்மா ஒரு வாரத்துலயாவது கூட்டு போயிடுவாங்களாங்மா
ஒரு வாரத்துல கூட்னு போயிடுவாங்க அப்போ ரெண்டாயிர ரூபாதான டிக்கெட்டு
அந்த ரெண்டாயிர ரூபா அப்ப பெரிய காசு இல்லைங்களா
ஆ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிர ரூபா ரெண்டு ரூபாவும் ஒரு அம்பது பைசாவு கொண்டு போய் குடுத்துட்டு டிக்கெட் வாங்குறது நா கொஞ்ச சின்ன குழந்தை இருந்தப்போ ஒரு ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா மேகால் ரன்ஜி தேட்டருக்கு ஓடுவோ அது வாங்கலா எங்க அம்மா என்னென்ன வேல செய்யறாங்களோ அதெல்லா செஞ்சிட்டு
ம்
சினிமா கூட்டும்மா பலான் பழம் வந்துக்குது போலான்னு சொல்லி ரெண்டு மணிக்கு கேட்போ
ம் ம்
அதனால அப்டியு அது ஒரு ஒரு ஒரு வாரமா எங்க அம்மா சொல்ற வேலையெல்லா செஞ்ச தா எங்க அம்மா அந்த படத்துக்கு கூட்டிட்டு போவாங்க
அப்போ அவ்வள எல்லா நீங்க அடக்க ஒடுக்குமா செஞ்சீங்க ஏய் காசு வேணு சினிமாக்கு போற குடுக்குறியா இல்லையாறாங்க இப்போ இருகிற பிள்ளைங்க
இப்ப இருக்கிற பசங்க அப்டிதா கவனிக்காம இருப்பாங்க அந்த மாதிரி ஜோர மெரட்றதுல அதிகமா இருக்குறாங்க
ஆர்வ காட்றாங்க அ அதுவு ஆம்பள பசங்கல்லா இப்ப இருக்கிற பிள்ளைங்க சொல்லவே வேணாங்கமா
ம்
அவ்ளோ மெரட்டுதுங்க
நாங்கல்லா இந்த மாதிரி வளக்கலாமா நாங்களா போனதா எல்லா பசங்களு கூட்டிட்டு போவோ
ம் ம்
ஆனா காலேஜ் படிக்கிறப்ப பையனுங்க தூரமாயிட்டாங்க அங்க என்னென்ன கட்டடிச்சாங்கனு எனக்கு தெரியாது
ஆ ஆ
இருந்தாலு நாங்க எல்லா ஒன்னாதா போவோ வருவோ
அது அப்டி இருக்கற தாங்கமா நல்லது
ம் அப்பல்லா அப்டித்தா இருந்தோ நாங்க எப்பவுமே ஒன்னாதா ஒரு படம் கும்பத்தோட தா போவோ எதுக்கு போணாலு
ம் ம் ம்
ஒரு திருமண சாவுன்ன மாத்திர நா மாத்திர போவே மத்ததெல்லா அவங்க ஒன்னதா போறோ நல்லதுக்கு எல்லாத்துக்குமே
அத அப்டி ஆமா அப்டி இருக்கறதாங்கமா நல்லது அப்டிதா வளக்கணு பிள்ளைங்களாவு அப்பதா நம்ம கூட சேர்ந்து இருக்குங்க
ஆமா நீங்க எப்டி பசங்க தனியா சினிமாக்கு அனுப்ச்சுடுவீங்களா
இல்லங்மா எப்டி போய் அனுப்ப முடியு அனுப்பலா மாட்டே ஆமா இல்ல இல்ல இன்னு அந்த மாறி கேக்கற அளவுக்கு போல
உம் உம் உம் சேர்
அந்த அளவுக்கு கேக்குற அளவுக்கு போல
சேரி
ஆ சேரிங்மா அடுத்த கால்ல பேசலாங்மா சேரிங்மா ரொம்ப நன்றிங்மா
உம்